என்னங்க வேளைய எல்லாம் முடிச்சுட்டீங்களா தூங்கிட்டீங்க தூங்க போயிட்டீங்களா இல்ல இல்லங்க தம்பி பால் கேட்டான் இப்பதான் பால் சூடுபன்ன வந்தன் சேரி சேரி சேரி அப்புறம் நைட்டுக்கு என்ன டிஃபரென் செஞ்சீங்க
இன்னைக்கா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவகங்க எனக்கு ஒரு சட்னி சொன்னாக
ஓ அப்படியா என்ன சட்னி என்ன ரெசிபின்னு எனடே ஒன்று சொல்வே வேலையே நீங்கள் யாரும்
இல்ல இல்ல அவங்க அவங்க எனகிட்ட சட்னி கேக்க வந்து லாஸ்ட்ல அவங்கதான் எனக்கு சட்னி சோன்னாங்க
சேரி சேரி என்ன சட்னி நீ அப்படி ரெண்டு பேரு பேசிக்கிட்டீங்க
இல்ல சும்மா தக்காளி வெங்காயம் கருவேப்புல
உம்
ஆ
எல்லாமே பச்சையை அரைச்சி
அதுக்கப்புறம் என்ன வெள்ளைப்பூடு இல்ல இல்ல வேறு இது எப்பவும் போலதான் எண்ணெயை ஊத்தி தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு
உம்
வளர்க்க போோது வெள்ளைப்பூடு சேர்த்து வரது சொன்னாங்க
அவங்க வீட்ல வந்து எப்பயுமே வெள்ள போூடு எப்பமே வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்ப்பாங்க உம் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு வெள்ளைப்பூடு டேஸ ப ந ர ச
ஓ ஆஹ் ஆஹ்
கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாவே வெள்ளைப்பூண்டு வாச வரும் அப்படின்றவாங்க
அதேபா உஹம்
உம்
நீங்க என்ன ஒர்க்கல முடிச்சலா
ஐ்யோ நீ ஃபுல்லு ஒரே வேலைங்க ஒரே டயர்டாக இருக்குது காலையில இருந்து கெஸ்ட்ட் வந்திருந்தாங்களா அவங்களுக்கு காலையில் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் தனி சமையல் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்ச ச்சு அவங்களுக்கு தனி
ஆஹ்
மதியியானம் அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொஞ்சம் நேரம் படுடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி எழுந்திரச்சு டீ போட்டு கொடுத்து சரி வெளியில எங்கேயாவது போகலாம் நாங்க சரின்னு பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் பீச்சு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்படியே இன்னொரு சின்ன மாமியார் வீடு இருக்கு அங்கே போயிட்டாங்க ஐயோ பீச்சு மணல்ல நடக்கவே முடியலங்க
சொன்னியன் இங்க மழை இல்லையா
இல்ல மழை இல்லங்க வானந்தான் மூடி இருந்துச்சு ஆனா புழுக்கமாதான் இருந்துச்சு மூடி இருந்தாலும் புழுக்கமா இருந்தது மழைய எல்லாம் பெய்யல இல்ல சியா அவங்களும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க சரி பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க
ஆஹ
சரி அதனால பாார்பப்போன்ட்டு கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போயிட்டு நான் மணல்லாம் நடக்கவே முடியல உம் என் பையன் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க சனி ஞாயிற வந்து கூட்டமா இருக்குங்க மத்தபடி வீக்டேஸ்ல அவ்வளவா கூட்டம் இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும் கூட்டம் ரொம்ப கூட்டம் இருக்காது இப்ப வேற ஸ்டாலின் சார் வந்து நிறைய அந்த இதெல்லாம் பண்ணிரு ஸ்டாலின் ஆச்சு லாஸ்ட்ட் முடியும்போது நிறைய இதெல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க அஹ் உக்கா பீச்சல படிய படுத்துட்டு பாக்குற மாதிரியே சேரு நிறைய விளையாட்டுது அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன் உம் அதெல்லாம் போட்டு வச்சுிருந்தா கேம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க ஆமா அதெல்லாம் என் பையன் தான் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணான் உம் சரி சரி அப்புறம் உங்களுக்கு எப்படி போச்சு இன்னிக்கு புல்லும்
அயா எங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சு அலைஞ்சு காலு சரியான வலி வலிக்குது
ப ஓ சந்தைக்கெல்லாம் போனும் நீீங்களே சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா
எல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க
ச சந்தையில எப்படி காய்கறி எல்லாம் வில பரவலையா
உம் தக்காளி ஒரு கிலோ நாப்பது ரூபாவும்
பரவாயில்லங்க அங்கே நாற்பது ரூபாய் இங்கே ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க அங்க எங்கள் ஏரியால்ல ச
பத்துரு வாய்கா
உம் மீதி வெங்காயங்க பெரிய வெங்காயம் எவ்வளோவுக்கு வித்தாங்க
பெரிய வொங்காயம் வந்து ரொண்டுகிலோ ஐம்பது ரூவா
ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய இங்கே கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் நாங்க வாங்கற சூப்பர் மார்க்கெட்ல அஞ்சு கிலோ தொண்ணூறு ரூபாய் கொடுப்பாங்க ஒரு பேக்கெட் கேட்டா பேக் பண்ணி
அஞ்சு கிலோ தொண்ணூறு ரூவாவா
ஆமா அஞ்சு கிலோ தொண்ணூறு ரூபா
ரொம்ப பரவாயில்ங்க
ஆஹ் அது நிறையா எப்பயமே அங்க நல்லா இருக்கும் சூப்பர் மார்க்கெட்ல
ரெண்டு கிலோ ஐம்பது ரூவா
ஓ சின்ன வெங்காயங்க
உஹ சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோவா ஒன்றரை கிலோ நூறு ரூவா
ஓ பரவாயில்ல ஒன்றரை கிலோ நூறு ரூபாயா சின்ன வெங்காயம்
ஆமா அது உறிக்க முடியாது சொல்லி கொஞ்சம் பெருசா பத்துவாங்கனேன்ன
ஓ பெருச அப்போ தானே சி ரொம்ப சின்னமா இருக்கிற வெங்காயத்தில் தாங்க காரம் இருக்கும் நல்லாயிருக்கும் போ
காரந்த இங்க போட முடியாதங்க உங்களுக்கு அல்சர் இருக்குனால
இல்ல காரத்துக்கு சொல்லல அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு
ஆஹ் ஆஹ் ஆஹ்
சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு வந்து அதில் தான் இருக்கும் பொடி வெங்காயமா இருக்கு எங்க மாமியார் அப்படிதான் சொல்லுவாங்க
உங்களுக்கு உங்க மாமிய நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன
ஆமா அதனால என்ன பண்ணுவோம் ரொம்ப பொடி வெங்காயத்த வாங்கி வந்து அவங்களே உரிச்சு தர சொல்லிருவேன் நாளைக்கு ஏதாவது பண்றதுன்னா இன்னைக்கு அவங்கள உருச்ச உரிச்சு ஒரு டப்பா நெறைய போட்டுகுடுதுருவாங்க
உஹ் உஹம்
அதனால பிரச்சனை இல்லாம போம் ஆஹ் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நான் பொடியா வாங்கினு வந்து கொடுத்து அவங்களே உரிச்சி தர சொல்லிடுவேன்
ஆஹ்
உம் காய்கறி எல்லாம் எப்படிங்க கேரட் அதெல்லாம் வந்து அஷா கேரட்டு் பீன்ஸு
அதெல்லாம் கூறு வச்சிருப்பாங்கல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு
சரி சரி கூறு எவ்வளோன்னு விற்கிறாங்கங்க
இருபது ரூபா இருபது ரூபா
இருப்பது ரூபா பரவாயில்லங்க இங்கல்லாம் இருபது ரூபாய்க்குலாம் வாங்க முடியாதுங்க
வா முடியாது
ஆமாங்க கா கிலோ அரை கிலோ அப்படிதான் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுல கா கிலோ அரை கிலோ முக்கா கிலோ அப்படிதான் தருவாங்க
அங்கெல்லாம் சந்தையும் வக்க மாட்ட அவந்த இல்ல சந்தைய எல்லாம் உண்டா அங்க
சேரி சேரிங்க ஆஹ அ
அங்க சந்தையல்லாம் உண்டாங்க
காலான்னு கூட பாத்தேனே உங்களுக்கு அங்க காலான் கிடைக்குமா
ஆஹ் கிடைக்குமே முதல்ல வந்து நாப்பது ரூபா இப்ப வந்து ஐம்பத்தஞ்சு ரூவாய
ஆமா காலான் ரேட்லாம் ஏறிடுச்சு எங்களுக்கும் கீழே ஒரு புதுசா காய்கறி கடை ஓபன் பண்ணாங்க நேத்துதான் பத்து ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு வந்த நல்லா இருந்துச்சு அப்பதான் போய் எல்லா வேலையும் விசாரிக்கும் போது அவர் சொன்னாரு காலான ஐம்பத்தஞ்ச ரூபா அப்படின்னாரு நானே ஒரு நிமிஷம் ஸாக் ஆனே நம்ம நாற்பது ரூபாய்கு வாங்கின காலன்லா இப்போ எவ்வளோ வில கூடிருச்சேன்னு
ஆமா சொல்லிதான் கொடுத்தா வேலை ஏறிச்சுன்னு சொல்லிதே கொடுத்தா
ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலையாங்க அங்கே சந்தையில் பசங்களுக்கு
அங்கே வாங்கமாட்டேங்க
ஓ அங்க ஓ அதனால அங்க வாங்க மாட்டே அல்ல
அங்கவாங்கமாட்டே அதுமாங்க ஆஹ் ஆஹ் அவங்கள்ட போனுங்க இன்னைக்கு
போயிட்டு வன்ட்டீங்களா இல்ல இனிமேல் தான் போகணுமா
இல்ல இல்ல இன்னைக்கு போனோம் இன்னைக்கு போயி அங்க அந்த மொளவாட்டு பால் இதுதான் சூப்புதான்
உம்
அது கிளங்கி கேட்க போது அவங்களுக்கே கம்மியாதான் கிடைக்குமா
ஆஹ்
அதனால நீங்க வேண்ணா வாங்கிக்கோங்க டெய்லியும் அப்படின் அவங்கங்க வியாப ப
ஆமா அது எப்பயுமே அப்பதான் பாப்ப்பாங்க கிழங்கு எங்கெங்க கிடைக்கும்னது கேட்டிருக்கலாம்ல சரி நீங்க தர வேணா அந்த கிழங்க எங்க ங்க இங்க கிடைக்கும் இந்த ஏரியால அப்படின்னு கேட்டுருக்கலாம்ல்ல நீங்க
அது கேக்கலயே நா
ஆ நீங்க எங்க கிடைக்கும் சொல்லுங்க நாங்க வேணா தேடி பாத்து மார்க்கெட்டில் என்னாம் போனால் டெய்லி மார்க்கெட் பக்கத்தை போட்டுருக்காங்கன்னு அதுலன விசாரிச்சு பாருங்கங்க
அது நல்லா இல்ல நாளைக்கு கால்ல ஆஹ கால அத்தை போவாங்க மார்க்கெட்டுக்கு
ஆ நீங்க அங்கே வந்து யார்கிட்டயாவது விசாரிச்சா சொல்லுவாங்க
ஆஹ் ஆஹ்
அங்க சொல்லுவாங்க இல்னா அங்க இருக்க காய்கறி அத கர்ட சொன்னோம்னா கூட அவங்க காய்கறி வாங்குற இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்கிண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிழங்க வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க
சரி அப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன் நல்ல ஐடியா
உம் நீங்க வந்து வாங்கிட்டு வந்து குடிக்கறத டெய்லி போய் சூப்பு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து குடிக்கறதை விட கிழங்கு வாங்கி வச்ச நம்மளே வீட்டுல போட்டு போட்டு டெய்லி கொடுத்துடலாம் இதுக்காக நம்ம போய் அங்கயே குடிச்சுட்டு இருக்க முடியாதுல உம் நாளைக்கு பாருங்க நாளைக்கு கேட்டு பாருங்க கிடச்சிச்சுனா மார்க்கெட்டில் வாங்கிருங்கங்க
சரி கண்டிப்பா வாங்கறங்க
சரிங்க நானும் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேங்க
ஆஹ் சரி கிடைச்சச்சன்னு சொல்லுங்க நீங்க எங்கன்னு சொல்லுங்க நான் போய் வாங்கிக்கேன்
ஆஜ சரிங்க உம்
ஆஹ் சரி ஓகேங்க
ஆ ஆ சரி பாாய்ங்க குட் நைட்
பாய் ஆஹ் பாய் இடிக்கும்